கேக்குதுங்ளா நல்லா இருக்க நீங்க நல்லாயிருக் நல்லா இருக்க நீங் க நல்லா இருக்கீங்ளா வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி மதியொ சாப்பாடுல்லா முடிஞ்சுச்சுங்ளா
முடிஞ்சிருச்சி நீங்க சாப்பிட்டீங்ளா தோழி
ஆ சாப்டாச்சு இன்னக்கி என்னா சமையல் இன்னக்கி என்னா ஸ்பெஷலு
இன்னக்கி எங்க வீட்ல முட்ட கொழம்பு உங்க வீட்ல
இங்க கீர அ கீர குட்டு த
ஓகே
வெண்டக்கா ப வறுவலு அப்டியே பாத்தாச்சு மேனுவலா அப்டியே பாத்தாச்சு பெருசா ஒன்னும் பண்ணல
அது சரி டெய்லியு கொழம்பு கொழம்புன்ட்டு தலையெல்லா நடுக்
பள்ளி ஆமா யார கேட்டா இந்தா பாருங்க நா நறைய தோழிக்கிட்ட பேசிட்ட யார கேட்டாலு சொ ஃபஸ்ட்டு சொல்றது இந்த ஒரு வேடுதா டெய்லி என்ன கொழம்பு வெக்கிறது டெய்லி என்ன கொழம்பு வெக்கிறது இதுவே ஒரு பெரிய ஒரு நமக்கு தலைய வலி யா இருக்கு
ஆமா
க்க முடியு சொல்ட்டு இப்ப நம்ப நா ஃபஸ்ட்டு இந்த குறையதா சொல்றாங்க நமக்குமே இப்ப என்ன பண்றது என்ன கொழம்பு வெக்கிறது இன்னக்கி என்ன சமக்கிறது இன்னக்கி என்ன சமக்கிறது எப்டியு இன்னக்கி சமச்சு ஆகணு ஆனா என்ன சமக்கிறது அப்டிதா ஓடிட்யிட்ருக்கு அப்றோ உங்க அ க்கா நல்லா இருக்காங்ளா
நல்லா இருக்காங்க உங்க பாப்பால்லா நல்லா இருக்காங்ளா
சொல்லுங்க ஆ சொல்லுங்க தோழி
உங்க பாப்பால்லா நல்லா இருக்காங்ளா
எல்லாரு நல்லா இருக்காங்க அப்பறோ நீங்க இட்லி பொடி செய்வீங்ளா தோழி
ஆ செய்வ இட்லி பொடிலயே நறைய வெரைட்டி அதாவ்து விதவிதமா இருக்கே நீங்க எந்த மாதிரி இட்லி பண்ணுவீங்க
எனக்கு வந்து இட்லி பொடியே செய்ய தெரியாது தோழி எங்க எங்க மாமியாரு தா செஞ்சு குடுத்து உடுவாங்க இட்லி பொடிய வந்து அவுங்கதா எப்பதுமே செஞ்சு குடுத்து உடுவாங்க இப்ப அவ்ங்க ஊருக்கு போனதுனால எங்களுக்கு இட்லி பொடி வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ரச்சனையா இருக்கு அப்ப நா எடையில ஓ ய ஒரு தோழி கிட்ட பேஸ் சம் பொழுது அவ்ங்க வந்து எனக்கு ஒரு இட்லி பொடி செய்றது எப்டி அப்டின் சொல்லிக் குடுத்தாங்க அவுங்க மூலியமா நா போ ஒரு ரெண்டு நாளைக்கி முன்னாடி கொஞ்சமா இடிச்சி பாத்த எப்டி இருக்கு அப்டின் கொஞ்சொ இடிச்சி பாத்த கொஞ்சொ பரவாயில்ல மாரி இருக்கு கொஞ்சொ வச்சு சாப்புல்லா அப்டிங்கிற மாதிரி இருக்கு ரொம்போ நல்லா எனக்கு கு அந்தளவுக்கு வந்திருக்கு அப்டின் சொல்ல முடியாது ஆ ஒங்களுக்கு தெரிஞ்ச மாத்ரி எதோ இருந்ததுன்னா சொன்னீங்கன்னா கொஞ்சோ நல்லாருக்கூ
நீங்க அதுல என்னென்ன பொருள்ல்லா சேத்தீங்க
ஆ அதாவ்து இப்ப அவங்க சொன்னது எப்டின்னாக்கா உளுத்தம் பருப்பு ஒரு கப்பு ஆ கடல பருப் பு ஒரு கப்பு அது ரெண்டு கிட்டூ நல்லா பொன்னிறமா நல்லா வறுத்துட்டு அதோடையே சேத்து காஞ்ச மிளகா அது நம்ம காரத் த்துக்கு சேந்த மாரி போட்டு அதையூ நல்லா பொன்னிறமா வற்த்துக்க சொன்னாங்க ஆ தேவ்வா அதிகமா அதாவ்து ஒரு கப்பு ஒரு கப்பு உளுத்தம்பர்ப்பு எடுக்கிறோ அப்டின்னாக்கா அதுல அர கப்பு மல்லி எடுத் துக் சொன்னாங்க வரமல்லி இருக்குல்லையா ஆ அதுல அர கப் எடுத்துக்கஸ் சொன்னாங்க அதாவ்து மல்லியோடைய வாசன அதோடைய சுவை இருந்தது நல்லாருக்கு அப்டின்னா அதுல ஒரு கப் எடுத்துக்கோங்க அப் ப்டில்லனா நீங்க அர கப்பு எடுத்துகோங்க அப்டின் சொல்லிட்ருந்தாங்க ஆ அப்றோ பாத்தீங்கன்னா எள்ளு எள்ளு வந்து அவுங்க சொன்னது வந்து கருப்பு உளுந்துல தா செய்ய சொன்னாங்க ஆனா எங்கிட்ட கருப்பு உளுந்து இல்ல அப்டின்றதுனால நா வெள்ள உளுந்துலதான் செஞ்சு பாத்தே ஆ எள்ளு வந்து கொஞ்சோ சேத்துக்க சொன்னாங்க ஆ வெள்ள எள்ளு அல்ல கருப்பு எள்ளு ஏதோ ஒன்னு கொஞ்சோ சேத்துங்க அப்டின்னு சொல்லிருந்தாங்க இத நல்லா வறுத்துட்டு ஆற வச்ட்டு ஆ அதுல கொஞ்சோ பெருங்காய பொடி ஒரு ஒரு டீஸ்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் போல பெருங்காய பொடி சேத்துக்க சொன்னாங் உப்பு சேத்துக்க சொன்னாங்க
இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அ அதுதா உங்ளுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் புடிக்கலன் சொல்றீங்களா
ஆ அந்தளவுக்கு பெரிய ஒரு இ எங்க மாமியார் இடிச்சு குடுக்குறது மல்லி போட்டுதா இடிச்சு குடுப்பாங்க ஆனா அவுங்க இன்னூ என்ன சேப்பாங்கன்னு எனக்கு தெரில அந்த சுவைக்கு வரல இந்த செஞ்ச பொடி
நம்ம பாத்தீங்கன்னா மல்லி சே்த்தோனா எள்ளு சேக்க கூடாது எள்ளு சேத்தோம்னா மல்லி சேக்க கூடாது ஏதாவ்து ஒன்னுதா சேத்துக்கணூ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல் எல்லா பொருளுமே எடுத்துக்கணுன்னா உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க வெள்ள உளுந்து பாத்தீங்கன்னா அவ்ளவா டேஸ்ட் தராது கருப்பு உளுந்து ஆ நாங்க ஒரு கப்பு வந்து கருப்புளுந்து எடுத்தீங்கன்னா அர கப் ப்பு பாத்தீங்கன்னா கடல பருப்பு எடுத்துக்கணூ தனித்தனியா வதக்கிக்கணூ எண்ணெயே ஊத்தக்கூடாது அடுப்ப ஹீட் பண்ணிட்டு வானல ஹீட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்க உளுத்தம் பருப்பு போட்டுக்கணூ அது நல்லா வாசோ வர வரைக்கூ கருக்க கருக்க கூடாது ஸ் செவந்து வர வரைக்கூ நல்லா வதக்கிக்கணூ வதக்கிட்டு அது தனியா வச்சுக்கணூ அதுக்கப்றமா கடல பருப்பு அதுவூ அதே மாரிதா தேவைப்பட்டுதுன்னா நீங்க வேணா உங்களுக்கு கொஞ்சோண்டு எண்ணெ ஊத்திக்கலா அதையூ தனியா வச்சுக்கணூ அதுக்கப்றோ பாத்தீங்கன்னா எள் இருக் கில்லையா ஆ அதுதான் டேஸ்ட்டாருக்கூ அந்த கருப்பு எள்ளையு தனியா வதக்கிக்கிணு இப்ப நீங்க எல்லா த்த நீங்க ஒவ்வொரு கப்பு நூறு நூறு எடுத்தீங்க அப்டின்னா ஏ ள்ளு பாத்தீங்கன்னா அம்பது சேத்துக்குலா அம்பது சேத் துட்டு எள்ளையுமே பாத்தீ இன்னார் து நல்லா வெடிக்கு நல்லா பொரிஞ்சு வரு கானா கருக் தீட்டக்கூடாது கருக்குன்னா அது வா ப்பமே இந்த டேஸ்ட்டே வேற மாரி போயிடு கசக்கும் அதனால அதையு நல்லா வதக்கிக்கிணு வரமிளகா இருக்குல்ல அது வந்து உங்குளுக் காரத்துக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்குணு எடுத்துட்டு அத் தையு நல்லா காம்பல்லா எடுத்துட்டு வதக்கிக்கிணு கூட பாத்தீங்கன்னா பூண்டுப் போட்டுக்குணு பூண்டு பாத்தீங்கன்னா தோல் எடுக்கலா இல்லன்னா எடுக்காம இருக்குலா அது வந்து உங்களோட விருப்போ பூண்டு பாத் த்தீங்கன்னா நீங்க ரெண்டு தட்டி எடுத்துக்கணு
பூண்டு தட்டி அது எப்புடி தோழி அது நம்ப வந்து போட்டு அரைக்கும் பொழுது ஒரு மாதிரி திப்ப திப்பையா வராதா
கரெக்ட்டு நீங்க சொல்றது இவந் து எண்ணெ சட்டிய வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்ணு அதாவது எல்லா சாமானையும் வதக்குறோல் த அந்த ஹீட்டுல வந்து அந்த பூண்டு போடணும் பூண்ட வந்து ஹீட் பண்ண கு ஹீட் ஆகணும் ஆனா வதக்க கூடாது வதக்கிட்டு கடஸ் அ நம்ப எல்லாத்தையுமே போட்டு அரச்சதுக்கு அப்புறோந் தா கடசியா நம்ம பூண்டு போட்ணு பூண்டு போட்டு ஒரு சுத்து வந்ததுக்கப்புறமா உப்பு போடணும் தேவையான அளவு உப்பு உப்பு போட்ணு உங்க கிட்ட கருவேப்புல இருந்ததுனா கூட அந்த கருவேப்புலையு அதே மாரியே நம்ம ஈரோ ல் ல்லாம வதக்கிட்டு அதுல போட்டு அரைச்சுக்குலா நீங்க இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா இருக்கும்
கண்டிப்பா கண்டிப்பா தோழி கண்டிப்
ம் இதோட உங்கள்க்கு வந்து அதோட குவான்டி டி அதிகமா வேணு அப்டின்னா அதுல கொஞ்சோ ன் நீங்க அரிசி சேத்துக்குலா பொரியரசி இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சமா சேத்துக்குலா இது வந்து கொஞ்சோ வாசோ குடுக்கும் அ உங்குளுக்கு தேவனா நீங்க ஸ் சேத்துக்குலா இல்லன்னா பிரச்சன கெடையாது நா ஸ் சில சமயத்துல சேப்பன் சில சமயத் த்துல சேக்க மாட்டே உங்குளுக் குவா குவான்டிட்டி அதிகமா வ பணனுனா நீங்க சேத்துக்கலா பிரச்சன கெடையாது அது பச்சரிசி இருக்கு இல்லையா
நல்லா வருத்துட்டு சேர்த்துக்கணு
ஆமா பச்சை அரிசி கிடையாது புழுங்கல் அரிசி நா மாத்தி சொல்லிட்டே
ஆ புலங்கல் அரிசிய நல்லா வருத்துட்டு சேர்த்துக்கணு ஆனா வந்து அதுக்கு காரமு அதிகமா சேர்த்துக்கணு அப்படித்தானே சொல்ல வரீங்க ஏன்னா அரிசி சேர்க்கும்போது நமக்கு காரத்தன்மை கொறையு இல்லையா
சின்ன கொழந்தைங்க எல்லா சாப்பிடுற மாதிரி இருந்தா நீங்க அரிசி கண்டிப்பா சேர்த்துதா ஆகணு ஏன்னா அதுங்களால்லா காரோ சாப்பிட முடியாதுல்ல அப்புறோ பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு ட்ராப் எண்ணெ விட்டு கட்டி பெருங்காயோ இருக்குல்ல தூள் பெருங்காயோ அந்த அளவுக்கு வாசோ இருக்காது கட்டி பெருங்காய இருக்குல்ல ஆ அத வந்து நம்ம அதுல போட்டு பொறிச்சுக்கணு நல்ல பொரிஞ்சு வந்ததுக்குப் அப்பறமா தா நம்ம வந்து மிக்சி ஜார்ல சேர்க்கணு அப்படியே பச்சையா போட்டோம்னா அது நல்ல வராது
ஆம்மா அது ஒரு மாரி திப்ப திப்பயா ஒட்டிக்கு அதுவு சேரி பூண்டு சேரி ரெண்டேமே வந்து கொஞ்சு ஒட்டகூடிய தன்மை உள்ளது
ஆமா ஈரப்பத அதிகோ
ஆமா சேரிங்க தன் ரொம்ப நன்றி தோழி நா அதா ரு நானு வந்துட்டு ம் சொல்லுங்க தோளி
இது பா்த்தீங்ன்னா உங்களுக்கு எள்ளு பொடி இதே மாதிரியே பருப்பு பொடி இருக்கு இது எல்லாமே தா சேம் எல்லாத்தையுமே தா போடணு எள்ளுக்கு பதிலா பருப்பு இருக்கு இல்லேயா தொவரம் பருப்பு அத போட்டுக்கணு பருப்பு போடவேனா இந்த பருப்பு தொவரம் பருப்பு இருக்கு இல்லயா சாம்பார் வெக்கறதுக்கெல்ல யூஸ் பண்ணுவோம்ல
ஆமா தோளி
அத போட்டுகணு அதையு போட்டு நல்லா வதக்கிக்கணு எள்ளு எள்ளு சேக்கலைனா துவரம்பருப்பு சேர்த்துக்கல துவரம்பருப்பு போட்டு செஞ்சம்னா இது வந்து பருப்பு பொடி இது பாத்தீங்ன்னா சூடான சாதத்துக்ல்ல இத போட்டு சாப்பிடிற்லா அதுல கொஞ்சோன்டு நெய் விட்டு சாப் நல்லா இருக்கு
இல்லே தோளி இப்ப நீங்க சொல்றது எனக்கு புரியல அதாவது தொவரம்பருப் இப்ப நா எப்புடி பருப்புப்பொடி செஞ்சே அப்புடின்னா சாப் சாப்பாட்டுக்கு போட்டு சாப்டடுறதில்லே ஆனா பொட்டுக்கடலை வச்சு அரைச்சிந் பொட்டுகடல ஆ காஞ்ச மிளகா ஆ ஆ அதுல இன்னு அந்த பெருங்காய தூள் போட்டுகிட்டே அப்புடின்னு நெனைக்கிறே உப்பு இத மட்டுதா போட்டு அரைச்சே நெனைக்கிறே அது வந்து நம்ப சாப்பாட்டுக்கு போட்டு கலறி நெய் விட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சு நல்லா இருக்கு அப்புடின்னு சொல்லி அது சேர்த்துக்கிட்டே நீங்க சொல்ற
நீங்க தொவரம்பருப்போட பொட்டுகடலையு சேர்த்துகிட் தீங்னா
ஆஹ் இல்ல தோழி வெறு பொட்டுகல்ல மட்டுதா வச்சு அரைச்சுன்னு ஞாபகருக்கு இல்ல வெறு பொட்டுகல்ல மட்டுதா வச் வச்சு அரைச்சா மாரி எனக்கு நா ஒரு ஞாபகம்
பொட்டு கடலே சேக்க கூடாது தோழி நாங்க பாத்தீங்கன்னா துவரம்பருப்புத சேப்போ
ம் ம்
பொட்டுகல்லே வந்து சேக்க மாட்டோ தொவர பருப்பு ஆஹ் உப்பு பெருங்காயே மிளகா கொஞ்சோண்டு அரிசி அரிசி சி பாத்தீங்ன்னா வதக்கிக்கனு அத வந்து பொரி அரிசின்னு சொல்லுவாங்க அத வந்து வதக்கி போட்டுக்கணு ஆ நல்லா டைட்டா சொல்லுங்க
இத மட்டு வச்சு அரைச்சி அது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு நெய் போட்டு சாப்பட்டுக்கூடிய அந்த பொடி அவ்வளவுதான சொல்ல வரீங்க
ஆமா ஆமா இந்த பொடி பாத்தீங்கன்னா ஆந்த்ரா ஸ்டை ஆந்த்ரா
ஆமா ஆந்திரா பொடி தான்ணா நா செஞ்சு பாத்தே ஆனா நா நீங்க சொல்ற மாரி சரிய புட்டுக்கடல வச்சு செஞ்சே நன்றி த தோழி உங்க கூட பகிர்ந்துகிட்டக்கு நா கண்டிப்பா ஒரு ரெண்டு ஒரு பொடி வகைக தெரிஞ்சுக்கிட்டே அப்டின்னு நெனைக்கிறே மீண்டும் ஒரு சந்தர்ப்ப கெடைக்கும் போது நிச்சியமா உங்களுக்கு கால் பண்ணி நா என்னோட சந்தேகங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறே
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நன்றி தோழி